எப்புடி இருக்கீங்க தோழி
ஆ நலமா இருக்கேன் தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் தோழி
ம் சொல்லுங்க தோழி என்ன தலைப்பு பத்தி பேசுவோம் உங்களுக்கு புடிச்ச தலைப்புகள் என்ன சொல்லுங்க உரையாடுவோம்
கண்டிப்பாக தோழி போன் பே கூகுள் பே எல்லாம் இருக்குல்ல தோழி அதுல இருக்கிற நன்மைகள் உங்களுக்கு ஏதாச்சும் பயன்படுத்துது இருக்கா அதை பத்தி ஏதாச்சும் சொல்றீங்களா தோழி
ம் கண்டிப்பா சொல்லலாம் தோழி நிறைய சொல்லலாம் ஆ இப்ப அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆ என்ன சொல்லுவோம் முத முதல்ல யாருக்காவது பணம் அனுப்பணும் அப்படின்னா பஸ்ட் நம்ம மணி ஆர்டர் அப்படிங்கறது இருக்குனும் ஆ அவங்கள்க்கு நம்ப அனுப்புவோ போய்ஸ் சேர எத்தன் நா நாளாகுது சேந்துச்சா என்னன் சொல்லீட்டு பாக்றதுல்லா நமக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அதுக்கடுத்துதா நம்ம என்ன பண்ணுவோப்டின்னா பேங்குக்கு போயி அக்கோண்டு ஓன்னு பண்னோ அப்ப அக்கோண்ட்ல வந்துட்டு பணத்த போட்டுக்கா எடுத்துக்கலா அப்டிங்ர மாதிரி இருந்துச்சு அப்புறோ எல்லாருமே பாத்தீங்கப் ப்டினா அக்கோண்டு அக அக்கொண்டு ஓப்பன் பண்ணீட்டு அந்த மாதிரி பணத்த கொஞ்சமா சேவிங்ஸ் பண்லா அப்டின் சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்டாங்க மக்கள் அதுக்கப்புறோ திரும்ப என்ன பண்ணாங்க அப்டிண்டு பாத்திங்க அப்டினா ஆ ஏ டி எம் ஏடிஎம் கார்ட் அதுக்கடுத்து தா என்னப்பன்றது எனா ஏ நம்ப பேங்லேயே போய் ரொம்ப நேர நின்னுட்டே இருக்கு எடுத்துக்கிட்டே இருக்குறது வந்துட்டு கொஞ்சோ கூட்டோ நெ நெறைய சேருது அப்டின் சொல்லிட்டுத ஏடிஎம் கார்டு போட்டாங்க அதனாலதா மக்கள் என்ன பண்ணாங்க பாதி பேரு வேண்னா பணோ பேங்க்ல எடுத்துக்லா இல்ல அப்டின்னா ஏடிஎம் கார்டு இருந்துச்னா ஏடிஎம் கார்டுல போயி எடுத்துக்லா அப்டிங்கிற மாரி இருந் துச்சு அதுக்கப்பறதா என்ன பண்ணாங்க அப்டின்னா இந்த போன்ப்பே ஜீப்பே ஆ அது மட்டு இல்லாம பேட்டியம்மு ஊம் இன்னொன்னு என்னது போன்ப்பே ஜீப்பே பேட்டியம் ஆமா மூணுதுமே அதுக்கப்பறோந்தா நம்மா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோ தோழி ஆ இதுல என்ன சொல்லலா அப்டின்னா பரிவர்த்தனைகள் அப்டிங்கிறது நமக்கு கொஞ்சொ ஈஸியாருக்கு நம்ம வந்துட்டூ என்ன சொல்றது க்யூல போய் நிக்கணும்னு அவசியொ இல்லா டக்குன்னு பணத் ஐ மீன் பர்ச வீட்ல மறந்துஸ்ட்டு போனால் டக்குன்னு பே பண்ணிக்லா ஆ அதுனால இது வந்துட்டு ஒரு நல்ல வசதிதா தோழி நா நெனைக்கிறே இது மக்களுக் வந்துட்டு கொண்டு வந்ததே வந்துட்டு ஒரு நல்ல விஷ்யோ மக்கள் நல்லா பயன்படுத்துறாங்க அப்டீங்கிறது என்னோட கருத்து தோழி நீங்க உங்க கருத்த சொல்லுங்க
கண்டிப்பாக தோழி எதுலன்னா பசனா வந்து நம்ளுக்கு காசுன்றதூ அக்கொண்ட்ல மெயின்டென் ம மக்கொண்ட் இருந்துச்சு அக்கொண்ட்ல பாத்துக்க வேண்டியது இருக்கு நம்ம வேணுன்னா போய் பேங்க்ல எடுக்ணு இல்ல ஏடிஎம்ல போய் எடுக்ணு தோழி இப்ப நம்முக்கு எதாச்சு அவசியமா எடுக்கணு நம்ப போய் வச்சுட்டு அக்கொண்ட்ல இருக்கே நம்பக்கு தேவையன்னா இப்ப வந்து ஸ்கேனர் வந்து அழகா இருக்கு தோழி என்ன போனா ஸ்கேன் பண்ட்டு வந்துர்லா எக்கனா போச்னா நம்மொ மொபைல் மட்டு எடுத்துட் போனப் போது தோழி காசு எடுத்துட்டு போணுன் அவ்சியொ கெடயாது ஏனா எல்லா எடத்துமே ஸ்கேனர் வந்துச்சு தோழி ரொம்ப போன்பே கூகுள்பே பண்ணிட்டு வந்த லா அது வந்து எல்லாருக்குமே வந்து ஃபாஸ்ட்டா வந்து வர மாரியே இருக்கு கையிலேயே நம்ப எது எடுத்துட்டு போட வேண்டிய அவஸ்யங் கெடையாது நம்மளுக்கொரு ப்ரூஃபா கூட இருக்குந் தோழி இப்போ நா கூட ஒரு ஆயிரரூபா தரனா அந்த ஆயிரரூபா வந்து உங்ளுக் குடுத்துருக்கேன்றது வந்து ஒரு ப்ரூஃபா நம்பளோட அக்கொண்ட் டீட்டெயில்ஸ்லியு நம்ப சில்லயு எடுக்குறதுனால நம்புக் எந்தா ப்ரச்சனயுல்ல தோழி
உம் ஆமா தோழி சரியா சொன்னீங்க ஆமா தோழி சரியா சொன்னீங்க இதுலா வேறென்ன சொல்லலா அப்டின்னா அத நா ஆல்ரெடி சொன்ன மாரி பர்ஸ் எது வச்சுட்டு உ மறந்து வச்சிட்டு போயிட்டொம்னா பிரச்னில்லை எதோ ஒர் ரொம்ப தூரொ போயிட்டானால்மே அக்கொண்ட்ல பணோ இருந்துச்னா நம்ம அத மெயின்டெய்ன் பண்ணிக்லா அப்டிதானே தொழி
அம்மாங்க தோழி கண்டிப்பாக அக்கொண்ட்ல பண வந்துச்சா நம்ம அழகா வந்து அத வெ இந் நம்ம எவ்ளோ வேணுமோ அத எடுத்துக்லா நம்ம வந்து பாத்துக்லாங் தோழி எவ்ள இருக்குணு செக் பாத்துக்றதுக்கு ஒரு இது இருக்கு எவ்ளோ எடுக்றோன்றது பாத்துக்லான் தோழி ஆனா இப்ப நம்ம நக கடைக்கு போறோ இல்ல துணி எடுக்க போறோ துணி மணிகள் வந்து எடுக்க போறோன்றப்ப மட்டு அ காசா வெக்கிறது நல்லது தோழி ஏன்னா நம்ளுக்கு ஒன் லேக் ஒரு லட்சோ வந்துச்னா ஒரு லட்சம் மேல வந்து டிரான்சாக்ஷன் பண்ண முடில தோழி
ஓ அப்டியா தோழி
ஆமாங்க தோழி நம்ம ஒரு லட்ச் து இப்போ நகவாங்க போறோனா நக வெலயே வந்து ஒன்ற லட்சோ வந்துச்சு தோழி ஒரு சவரன் வாங்கனோ அப்றோ அந்த ட அந்த பட்சத்துரே அப்புறோ ஒரு ரெண்டு மூணு வாங்குணுனப்போ நம்ம எடுத்து வீட்ல வை கைல வெச்சுட்லா பேங்க்ல போயிட்டு எடுத்துட் வந்து நம்ம கைல வெக்கிறது நல்லது தோழி ன்னா அந்த லவளுக்கு அமோண்ட்டு நம்ம வந்து அக்கோண்ட்ல வெக்கிறது வந்து எனக்கு சேஃப் கெடையாதுன்ற மாரி ஒரு எண்ணோ இருக்குத் தோழி உங்களுக்கு எப்டித் தோழி
ம் அப்டியே சொல்லலாந் தோழி அது ஆமா தேவலதா ஏனா ஒரு ஒரு எடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மோ மாறிக்கணு இல்லையா அது நமக்கு ஒரு உதவியா இருக்கு அதுதா சேஃப்டி அப்டின்னு இருக்குறப்ப நம்ம அதுக்கு ஏத்த மாரி மாறிக்கலா
அந்த மாரி ஒன்னு இருக்குன்றீங்க
ம் ஆமா தோழி அது மட்டு இல்லாமா இப்ப நம்மா ஆ ஜி பே வச்சிருக்கனால என்ன அப்டின்னா ட்ரான்சாக்ஷன்னா நீங்க ஆல்ரெடி சொன்ன மாரி ட்ரான்சாக்ஷன் நம்ம பண்றோ அப்டின்னா யார் யாருக்கு ஐ மீன் எந்த கடையில எவ்ளோ எவ்ளோ குடுத்துருக்கோ எவ்ளோ எவ்ளோ செலவு பண்ணிருக் கோ அ அப்டிங்கறது கூட நம்ம பாத்துக்கலா இப்ப உதாரணமா பில் கட்டணு கரண்ட் பில் கட்டணும்மா டக்குன்னு முன்னாடிலா என்ன பண்ணுவோ நேரா கரண்ட் பில் கட்ற ஆஃபீஸ்கு போயிட்டு கரண்ட் பில் கட்றது இப்ப அதெல்லா தேவயே கெடையாது நமக்கு வந்துட்டு பில் போ கரண்ட் பில்ங்குறது ஜி பே லயே வந்துருது அப்ப நம்ம கரண்டு பில் கரெட் டயத்துக்கு கட்டிர்லா அ அதுவே ரிமைண்டர் குடுக்கு இந்த தேதில கட்டணு அப்டிங்க மாதிரி அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கரண்டு பில்லா கட்டிர்லா அது வந்துட்டு நமக்கு நல்ல யூஸ்ஃபுள்ளானா ஒரு விஷ்யந் தான் தோழி இந்த ஜீ பே அப்டிங்கிறது அது மட்டு இல்லாம பாத்தீங்க அப்டினா அந்த ரீட் சார்ஜ் ரீசார்ஜ் பண்றதுக்கு முன்னாடில்லா என்ன பண்ணணுனா கடைகளுக்கு தா போவோ இப்ப நம்ம அக்கவுண்ட்ல பணம் இருந்தா நம்ளே ரீசார்ஜ் பண்ணிக்லா ரீசார்ஜோட ரிமைண்டருமே நமக்கு காட்டு மை ஜியோ ஆப்ல காட்டுது அதுசும்மா அதனால பாத்தீங்க அப்டின்னா ஜியோ ஜியோ இருக்கா இல்ல பொதுவா எந்த இது வந்தாலுமே அவுங்க அவுங்க நம்ம ஜீப் கையிலேயே பண்ணிக்லான் நெனைக்கிறே தோழி இது மட்டு இல்லாம வேற என்னென்ன வசதிகள் நீங்க பாத்திருக்கீங்க எது எதெல்லா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
எனக்கு என்னன்னா தோழி நம்ப ஒர் அவசியத்துக்கு எங்கியாச்சி போயிறோல்ல தோழி போறப்ப நம்ம கிட்ட காசு இல்லன்னா கூட எதாயாச் கால் பண்ணி அந் எதாச் சேர் போன் பண்ணி நம்ப சொல்றோ இந்மாரி அனுப்ப சொன்ன அனுப்புறாங்க தோழி அந்த டைம்ல நம்மளுக்கு அது உதவு ந்த மாரி இருக்கு தோழி அந்த காசு இப்ப எங்கன்னா போகுபோது ஏன்னா நம்ம வந்து ஒரு வேல நம்ம பர்சே மிஸ் ஆனாலுமே நம்ம கிட்ட ஃபோனாலுமே இந் மாரி போன் இருக்கு பர்ஸ் மிஸ் ஆயிடுச்சு கொஞ்சோ காசு தேவைப்படுது நீங் கொடுங்கன்னா அது அந்த மாரி ஒரு அவசரத்துக்கு வந்து நம்மளுக்கு தேவைப்படும் தோழி நம்ம இருந்தாலுமே பர்ஸ் இல்லானா கூட நம்ளுக் காசு இருக்ற மாரி எனக்கு ஃபோன்பே கூகுள்பே பெண்கள் ரொம்ப வந்து புடுச்சிருக்கு தோழி எதனாலன்னா நம்ம சின்ன சின்ன கடை கூட நம்ம வந்து பயன்படுத்றோ தோழி ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் வாங்னாலுமே அது ஃபோன் ஜிபே பண்றோ
ம் ஆமா தோழி சரியா சொன்னீங்க
அது வந்து இப்ப யாராச்சு ஒண்ணு நம்ம நம் ஃபோன எடுத் எதுபண்ணாலுமே நம்ம செக் பண்ணி நம்ம கண்டுபுடுச்சுருவ தோழி நம்ம க நம்ம போன்லந்து ஜிபே பண்ணிருக்காங்க இல்ல எடுத்தருக்காங்கன் நம்லே
பாக்க முடி தோழி ம் ஆமா தோழி ஆமா தோழி அது மட்டு இல்லாம நீங்க சொல்றது நல்லதுதா இப்ப இன்னொன்னு என்ன அப்டின்னா ம் அதலயு கொஞ்சோ ரிவாட்ஸ் எல்லா வருதுன்னு சொல்றாங்க ஆனா நா இதுவரையு எடுத்ததில்ல நீங்க எடுத்திருக்கீங்ளா
ப்இருக் தோழி ரிவா நம்ம ஃபோன்பே கூகுள்பே விட வேற ஒரு ஆப்ல வந்து பண்ணிட்டு பண்றாங்க அதுல வந்து கேஷ்பேக் வந்து வருது ரிவாட்ஸ் வருது நானு கேள்விப்பட்டுருக்க தோழி
ஓகே ஓகே தோழி அது இந்த சூப்பர் மணி ஆபோ
ஆமாங்க தோழி அதுதா அதுல வந்து ஒரு பிஸ் பிசினஸ் அக்கவுண்ட் நம்ப நம்ப மாத்தி நம்ப பண்ணா வராது தோழி பிஸ்னஸ் பண்றாங்கள தோழி கடைகள்ல அவுங்ளுக்கு நம்ப அனுபுறோனா இதுல வந்துட்டு இத்தன அமௌண்ட் வருது ஒருபா ரெண்ருபா அந்த மாரி வருதுன்றமாரிதா நா கேல்விப் பாத்துட்டு என்னோட கனவர் சொல்லிருக்காரு தோழி இந்த மாரி வரு அந்த ஆப்லண்டு ஆனா அது இப்ப பாருங்க யு யூஸ் பண்ணது கெடையாது ஏன்னா நா அவ்ளவா எங்கயு பொய்ட்டு ஃபோன்பேலா பண்றது கெடையாது தோழி நா வெளிய எங்கனா போறதே எப்பயாச்சு போறப்போ அப்ப தேவப்பட்றப்ப நா பண்றது தோழி
உம் ஓகே தோழி ஓகே தோழி ஆமா அதுவு வந்துட்டு இப்ப ரிவாட்ஸ் எல்லா நமக்கு கெடைக்கும்போது ஒருவா ரெண்ருவா அந்த மாரி கெடைக்குதுன்னாங்க ஆனா சூப்பர்மணி ஆப் வந்துட்டு நம்ப போட்றவங்ககிட்டயே இருக்கனு அப்டிதானே
ஆமாங்க தோழி ரெண்டு பேருக்குமே இருக்கனு தோழி
உம் ஓகே தோழி ஓகே தோழி வேற கருத்துக்கள் எதுவு இருந்தா சொல்லுங்க ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இதெல்லா பத்தி
ஒரு வாட்டி என்ன ஆச்சினா தோழி நா வந்து நம்பர் மாத்தி அம்சிட்டே தோழி ஒருத்தவங்கோ ஒரு நம்பர் சொன்னாங்க நா ஒரு வாட்டி ஒருத்தவங்க நம்பர் போட் பே அம்சிட்டே காசு வந்து வேற அக்கவுண்ட்டுக்கு பொய்டுச்சி அவ்ங்ளுக் கால் பண்ணா வந்து ஃபோனே எடுக் க்ல திர்ப்பி அவ்ங்ளுக்கு கான் பண்றோ பொய்ட்டாங்க அப்றோ வந்து அவங்க நா ஃபோன் பண்ணிட்டே இருக்கோ கனெக்டாவ்ல திருப்பி வேற ஃபோன்ல இருந்து பண்ணும் போது அவங்க சொன்னாங்க நீங்க யாருன்னு தெரில நாங்க எப்டி அனுபறது சொல்றோ நாங்க வந்து நா நா ம் மொத நாங்க எதுவு தப்பாலா ஒங்ளுக்கு அனுப்பல தெரியாம பொயி சேரி ஒங்ளுக்கு நாங்க காஸ் தரோ எங்ளுக்கு அம்ச்சி விடுங்க இந்த சொன்னது இல்ல இல்ல முடியாது எனா அனுப்ப முடியாது சோ ஓகே நீங்க வச்சிக்கங்க நாங்க சைபர் க்ரைம்ல கம்லைன் பண்றோன் சொல்லியாச்சு அப்டி கம்ப்லைன்டு ரைஸ் பண்ணியாச்சி தோழி ரேஸ் பண்ணதுக்கு அப்றோ அவங்களா வந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி எதனால இந்த மாரி பன் இந்த மாரி சொல்லிருக்காங்க நீங்க சொல்லி பண்றதுக்கு அப்றோ அவங்க என்ன பேசிருப்பாங்கனு சொல்ட்டு அவங்களே கால் பண்ணி இந்த மாரி நா அம்ச்ர்வே நீங்க வந்து வரவேனா வேற எது பண்ணாதீங்க நானே மாரி சொல்லிருந்தாங்க அது மார் நா சில டைம் எப்பவுமே வந்து பண்றது உண்டு தோழி நம்பர எதாச்சு மாத்தி அடிச்சிருவ தோழி அவ்ங்க ஒரு நம்பர் சொன்னாங்கனா நா வந்து அதுல சொல்ற நம்பர்லயே பத்து நம்பர்ல ஒரு நம்பர மாத்தி அம்ச்சு ரெண்டு வாட்டி இந்த மாரி பண்ணிருக்க தோழி
அச்சச்சோ ஆமா நம்ம பேரு நம்பர் டைப் பண்ணா அதே பேர்லயே ரெண்டு மூணு பேர் வர்றாங்கனா ஆனா அதுல அவங்க யாரு அப்டின் சொல்லிட்டு அந்த நம்பர் ஃபுல் அன்ட் ஃபுல் செக் பண்ணி அந்த பேருமே இதே பேர் காட்டுது இந்த பேர் கரெக்ட்டானு அவ்ங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்பறம் போட்டீங்கன்னா தா உங்கள்க்கு பெஸ்ட்டா இருக் கு
ஆமாங்க தோழி அது வந்து அது மாரிதா தோழி பண்ணது அவ்ங்க வந்து ஆமான் சொன்னாலுமே நா பேர் சொல்லம்மோது அப்றோ அம்ச்சக்கப்றோ எம் பேர் அது இல்லன் அவுங்களே சொன்னாங்க தோழி அது வந்து எக்கு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு நீங்க தான சொன்னீங்க அத எனக் கேக்கலன்ற மாரி அவுங்க சொன்னாங்க என்ன இது விளாட்டா இருக்கா காசு அவ்ளோ காசு நா அம்ச்சுருக்கேனே போயிருக்கு அவ்ங் குடுக்லன்னா எனக்கு எவ் எனக்கு அனக்கி நைட் ஃபுல்லா தூக்கொ இல்ல தோழி அத்னால நம் நம்ப எ அம்ச்சுட்டமே என்னா பண்ண போறோ ஏதாச்சு தப்பா போச்சுன்னா நம்ம பெரிய அமௌன்ட்டு தோழி ஒரு பத்தாயிருபா அம்ச்சிட்டே தோழி தெரியாம அதுதா வன்ச் அது அப்பறோ அதுதா வந்து எனக் அய்யோ பத்தாய்ருபா நம்ம அம்ச்சிட்டமே ஏதாச்சு செலவு பண்ணி போனா கூட பரவால்ல தெரியாம அம்ச்சிட்டோமே நம்ம அனுப்பாம இருந்துருக்ணுமே எதுனால அம்ச்சோ எதுனால அம்ச்சோ இந்த மா ரி ஒன்னு இருந்தவே இருந்துச்சி தோழி எனக்கு
ஓ ஓகே தோழி ஓகே தோழி அது கொஞ்சொ நம்ம முன்னப் பின்ன அந் மாரி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணும் போது கொஞ்சொ முன்னப் பின்னதா இருக்கு நம்ம கொஞ்சொ உஷாரா இருந்தோம்னா தா தோழி இது பண்ண முடியு
நம் அத் அது அதென்னவோ சரிதா
ம் ஆமா தோழி ஆ நம்ம நெறையா பேசுனோ ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்ஸ் பத்தி நெறைய பேசுனோ ஆ நெறைய கருத்துகள் நீங்க சொன்னீங்க ஆ நானு உங்கள்க்கு நெறைய கருத்துக்கள் சொன்னே ஆ ரொம்ப ஆ நெறைய பேஸ் ணோ தோழி நேரம் கடந்துருச்சி நம்ம அடுத்து பேசலாம்
ஓகேங்க தோழி நன்றி தோழி
ஆ நன்றி தோழி நீங்களே கட் பண்ணிக்கோங்க தோழி